ஹலோ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ சாப்ட்டீங்களா இனிமேதான அ ரொம்ப நல்லா இருக்கே நீங்க சாப்ட்டீங்ளா இனிமேதானா இனிமே தா சாப்புட்னுமா
அ இனிமே தா இனிமே தா சரி சரி
இன்னைக்கு என்ன என்ன
இன்னைக்கு இன்னு ஒன்னு செய்யல சிஸ்டர் இனிமேதா சமைக்க போறோ நாங்க இனிமேதா சமைக்க போறோ
ஓ செரி
அது ஒன்னு பிரச்சன இல்ல சமைச்சிருவாங்க உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்
எங்க வீட்ல இன்னைக்கு சண்டே தானே ஒரே சாதமா பண்ணிருப்பாங்க நாங்க பியூர் வெஜ்ஜி தானே உளுந்தம் பருப்பு சாதம் மாதிரி ம் உளுந்தம் பருப்பு சாதம் மாரி ம் உளுந்தம் பருப்பு சாதம் மாரி ஒரே பண்ணிருப்பாங்க
சேரி சேரி செரி செரி அவங்க வீட்ல என்ன சாப்பாடுன்னு கேக்கறாங்க
எங்க வீட்ல பியூர் வெஜ் தங்கம் உளுந்தம்பருப்பு சாதந் தா சாப்பட வரீங்ளா
நீங்க நான்வெஜ்ஜுன்னு சொன்னா சாப்டுவா நான்வெஜ்ன்னு சொன்னா சாப்புடுவான்
நாங்க பொய் செல்ல வேண்டியது இல்ல ப்யூர் வெஜ் தானே
செர் அப்படியா இன்னைக்கு வரைக்கு வெஜ்ஜே நான்வெஜ்ஜே சாப்ட்டது இல்லையா
இந்த சின்ன வயசுலந்து சாப்ட்டது கெடையாது நாங்க சாப்பிடவும் மட்டோ பியூர்வெஜ் நாங்க அஹ சின்ன வயசுலருந்து சாப்ட்டது கிடையாது
ப்ப எப்படி சிஸ்டர் எக்கு கூட சாப்பிட மாட்டீங்களா
நாங்க பிள்ளமார்னால அதுலா சாப்பிட மாட்டோ
அப்படியா
ஆமா ஆமா நா சின்ன வயசுல இருந்தே அப்டியே பழகிட்டு எங்களுக்கே
எக்கு கூட சாப்பிட மாட்டீங்களா
ம்ஹு சாப்பிட மாட்டோ நாங்க
அப்றோ கன்சீவா இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லா ரெஃபர் பண்ணுவாங்களே
ஆக்சுவலா நான்வெஜ்ல எப்படி நறைய ஹெல்தி ஐட்டம்ஸ் இருக்கோ அத மாரி வெஜூலயுமே
ஓ
அப்டிதா சாப்ட்டோ ஆமா
வெஜ்ல என்னெல்லா இருக்கு ஹெல்த்தியா சாப்புட்றது
ஹெல்த்தியா சாப்புறது என்ன காய்கறிகளே பியூர் வெஜ்ல ஹெல்த்தியா சாப்பிட்றது என்ன பயிர்கள் இருக்கு தட்டப்பயிர்கள் அந்த மாரி இருக்கு வெஜிடபிள்ஸுமே நிறைய ஹெல்த்தியா தானே இருக்கு
கரெக்ட்டுதா இல்ல நான்வெஜ்ஜூக்கு எதிரா இந்த டிஷ்ஷுக்கு இத விட இது ‌சூப்பரு
து
சிக்கன் மாரி வெஜ்ஜில வேற என்ன செய்யலா நீங்க
காளான் நறையா இருக்குது பட் நா அது சாப்பிட மாட்டே மீல்மேக் மக்கர் நா சாப்பிட மீல் மக்கர் அது மீல் மேக்கரு அப்புற இந்த காளான் சாப்பிடுவாங்க சில பேர் பட் நாலா சாப்ட மாட்டே நா சும்மா ரெகுலரா இந்த காய்கறிகள் கேரட் உருளக்கிழங்கு கீர ஐட்டம்ஸு புரோட்டின்
ஓ ப்ரோட்டீன்ஸ் சிஸ்டர் கேக்குதா
மாரி தா பயிர் வகை இது கேக்குது அந்த மாரி ப்ரோட் டீன் ஐட்டமா தா நா சாப்பிடுவே அந்த மாரிதா சாப்ட்டு இருக்கே நான்வெஜ் இது வர நா சாப்ட்டது கெடையாது
சேரி சேரி இப்ப ச இப்ப இவுங்களுக்கு சாதம் அப்புற சைடீசு அதுக்கு ஏதாவது செய்யணும்ல
கிச்சடி மாதிரி வச்சிருப்பாங்க கத்திரிக்காய் கிச்சடி இல்ல வெண்டக்கா பச்சடி மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க
கிச்சடி ஓ கிச்சடினா அது எப்டி செய்றது
கத்திரிக்காய் மாதிரி கிச்சடி இல்ல வெண்டக்காய் பச்சடி வெண்டைக்காய் தக்காளில்லா போட்டு பச்சடி மாரி வப் ப்பாங்க அந்த மாரி
உங்களுக்கு தெரியுமா ரெசிபி
ரெசிபி ஆ பண்ணிட வேண்டியதா அவளதானே நா யூடியூப்ல பாத்தா பண்ணுவ நம்மளுக்கு அந்த அளவலா அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெடையாது
ஓ நீங்க யூடியூப்ல பாத்து பாத்து செஞ்சு கத்துக்குறீங்க
அம்மா பண்ணிருக்காங்கள அதனால வெண்டைக்கா பச்சடி பண்ணிருவே நானு ஏ உங்களுக்கு வெஜ்ஜே பிடிக்காதா
வெஜ்ஜூ தானே நா இல்ல வெஜ்ஜு புடிக்குந்தா நான்வெஜ் ஜே ஒரு மனிதர் சாப்பிடாம இருக்குறாங்களே அது எப்பிட்றான் பாக்கறே நா
இல்ல எங்க வீட்லயு அந்த மாதிரி மனுஷங்களு நெறைய இருக்கிறாங்க பாசிபிளானு யோசிக்கிற விஷயலா பாசிபிள் தா
பாசிபிள் தா கரெக்ட் தா அது இல்ல இது ஒரு டேஸ்ட் பாக்கணும்னு உங்களுக்கு தோனவே இல்லயா என்னைக்கு
ஆஹா எனக்கு அப்டி இது வரை
ஒரு நாள் சிக்கன் பிரியாணிய வாங்கி குடுத்து விட்றே
ஆத்தாடி வேண்டா
உங்கள வாங்கி சாப்பிட வச்சிருணுமா எப்டியாவது சிக்கன சிக்கன சாப் ட்டீங்க
ஆ சாய் அதல நம்ளுக்கு அதுலா இன்ட்ரெஸ்ட் கிடையாது எப்பயுமே அத சாப்பிட மாட்டே சார் சீரியஸாவே சொல்ற எனக்கு அதுல இட்ரஸ்ட்டே கிடையாது
அருள் படத்துல செய்ய சார் ஜோதிகா சாப்பிடுவாங்கள்ள சேன கிழங்குனு சொல்லிட்டு சிக்கன ஒரு டைம் குடுத்துப் பாருங்க
சாப்டுவாங்க பட் நா சாப்ட மாட்ட
நாங்களும் உங்கள ஒரு நாளை ஏமாத்தி கொடுத்துருவோ
அதெல்லா நடக்கல கண்டிப்பா நடக்காது அதெல்லா இப்
அப்புற சொல்விங்க சிக்கன் இவ்வளவு டேஸ்டாவா இருக்குன்னு
இல்ல அது வந்து எப்டின்னா இப்ப நீங்க சொல்றது வந்து லைட்டா கொஞ்ச ஆர்வமா கேட்டு அப்டியே அதையு நம்ம டேஸ்ட் பண்ணா என்ன அந்த மாரி உள்ளவங்களுக்கு எல்லா இது ஓகே பட் எனக்கு அது வேண்டவே வேணாங்கிற மைன்ட் செட்ல நா இருக்க அதனால நீங்க என்ன வச்சு குடுத்தாலு நமக்குஅது தோணது பாத்தோனே அத
ஃபுட்டே உங்களுக்கு ஃபுட்டு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல நெறைய சாப்பிடணு இல்ல ஃபுட்டு் மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இல்ல ஏதோ சுவிட்டு சாப்டுவோங்கறதனால சாப்ட்றீங்களா
இல்ல அப்டிங்கிற மாரி இல்ல வெஜ்லயுமே நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு எனக்கு பிடிச்ச ஐட்டங்களும்ஸ் இருக்கு எனக்கு இத தன்னவொன்ன எங்க இதுல நாங்க சாப்பிட மாட்டோ எனக்கு வத்த குழம்பு புளி குழம்புனா பிடிக்கு
வெஜ்ஜில
ல வெஜ்ஜில வத்த கொழம்பு அத்த நல்லா பண்ணுவாங்க காய் கீரைகளு நா நல்லா சாப் சாப்படுவ ஆமா கீரைகள் காய்கறிகள் வெஜிடேபுள் பிரியாணி சாப்டுவ அது நானே போட்ருவ வீட்ல ஆமா அது நானே போட்டுருவ சோ இததாண்டி வேற என்ன வந்துறபோது ம்
உங்க வெஜ்ஜி பிரியாணி ரெசிபி சொல்லுங்க
வெஜ் பிர்யாணி ரெ சிபி என்ன எப்பியு போல வெங்காயோ தக்காளி எல்லா நறுக்கி இந்த பட்ட சோம்புலா போட்டு அதல்லா மல்ல இது பண்ணி ட்டு வெங்காய தக்காளிய வதக்கிட்டு
ம்
அப்றோ காய்கறி ஒவ்வொரு காயா உள்ளக்கெழங்கு கேரெட் பீன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா போட்டு ஸோ அத லைட்டா நல்லா வதக்கி கொஞ்சோ இதானதுக்கப்பறோ அதுல அந்த தேவயான அந்த வெஜ்ஜு பிர்யாணி பவுட்ர போட்டு தேவயான உப்பு அதல்லா போட்டு கொஞ்சோ லைட்டா தண்ணி ஊத்தி லைட்டா இத நம்ம ஒரே குக்கராவே செஞ்சிலா தனியா செய்யணுனு அவசிய கெடையாது ஒரே குக்கர்லயே போட்டுடலா ம் லைட்டா அத கொஞ்ச பாயில் பட வச்சி கொஞ்ச நல்லா வெந்ததுக்கு அப்புற அதுக்கப்புற அதுக்கு தேவையான அரிசி கரெக்டா யான அளவு தேவயான எல்லா எசன்ஸ்சியு போட்டுட்டு அல்ல மீல்மேக்கர் போட்ற மீல்மேக்கர் போடலா அப்றோ இந்த பச்ச பட்டாணி போட்றோங்க ஊற வச்சி போட்றோங்க அத அதுல போடலா ஸோ இதெல்லா போட்டு எசன்ஸு வந் து ஆமா அ பிர்யாணி பவுட்ரே போடலா செல பேரு வந்து அது நல்லா அந்த ப்யூர் இது மாரி அந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி கொஞ்சொ லைட்டா தயிரு ஸோ அந்த மாரி லைட்டா அர ச்சி அந்த மாரி எசன்ஸ் ஊத்றோங்களு இருக்காங்க அந்த ஃபிளேவர் வரதுக்கான்டி ம் அந்த மாரி பண்ணிட்டு
ஆ
வச்சு எடுத்தாலு அந்தளவு தண்ணி எல்லாமே கரெக்ட்டாருக்கு நாங்க அந்த வெஜ்ஜி இதே ஃபார்மெட்டு தா எல்லாத்துக்கு பட் நீங்க சி க்கன் போட்றோங்க சிக்கன் போடுவிங்க இல்ல வெஜிடபிள் போ
ஆமா இதே ஃபார்மெட்டுதா இது வெஜிடபுளு இதுக்கு பதிலா இது சிக்கன் அவ்ளதா
அவ்ளதா அவ்ளதா வித்யாசோ
முடின்ச்சு வெஜ்ஜு பிரியாணி
வேறென்ன செஞ்சு முடிச்சாச்சி சாப்புட வாங்க
அவ்ளதா முடின்ச்சு விசில் அடுச்ட்டு ஒங்களுக்கு வெஜ்ஜு பிரியாணி தா புடிக்குன் சொல்லிட்டீங்ள நீங்க
ஆமா நா வெஜிடெபிள் தா பிரியாணிங்கறத விட ம் அது உங்ளுக்கு பழகிட்ல ஸ்டர் பழகுனவங்க அந்த டேஸ்ட்லந்து அவ்ளோ சீக்கிரோ வர முடியாது
ஆமா ஆமா கரெக்ட்டுதா அதல்லா வந்து கன்சீவாரு க்கும்போதல்லா டாக்டருஸ் வந்து வெஜ்ஜு
அது சொல்லுவாங்க பட் அதலயுமே வந்து அப்டின்பாத்தா நறைய ஆள்கள் இருக்கதா செய்றாங்க வெஜ்ஜி சாப்ட்டு எப்பனாதா நா வெஜ்ஜிதா சாப்ட்ருக்கே சாப்ட்டு நல்லபடியா டெலிவெரி இதாய்ருக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தோ கெடயாது சொல்றோங்க சொல்வாங்கன்னோ ம்
அத சொல்லல அந்த டைம்ல சிக்கன் சாப்ட கூடாதுன் சொன்னாங்க அப்றோ நா சிக்கனே நா சாப்புல பிராய்லர் சிக்கன்லா சாப்ட கூடாதுன் சொன்னதுனால சாப்டவேல்ல பாருங்க அ அப்றமேலு இப்ப கொஞ்ச நாள் ஆனதுக்கப்றோ அந்த சிக்கன் சாப்டும்போது சாப்டவே முடில அந்த டேஸ்ட்டு மறுப்டியு கொண்டு வர்றதக்கு ரொம்ப கஷ்டமா போய்ருச்சு
கஷ்டமாருக்கு ம் ம் ம்
திடீர்னு சாப்புடும் போது அது புடிக்காம போய்ருச்சு சிக்கனே புடிக்காம போய்ருச்சு
ம்
இப்ப நீங்க சொல்ற மாதிரி இத சாப்பிட்டு பழகிட்டோம்னா இதுல இருக்க டேஸ்டு இதுல இருக்க வெரைட்டீஸ் எல்லாம் தேடுதே தவிர அதுக்கு பதிலா நான் நான்வெஜ்ஜுக்கு போகணும்னு தோணல
ஆ தோணல அதத்தான் நான் சொல்ல வரேன் சைவத்திலயுமே இது இருக்கு காரணம் என்னனு கேட்டீங்கன்னா ஒருது நாங்க அதை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கறப்போ இது என்ன தோணாலும் நம்மளுக்கு அது செய்ய தோணாது சொந்த
அவ்வளவுதான் நம்ம இப்படியே இருந்து பழகிட்டோம் இப்ப நான் அ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ இ ஒன் அண்ட்ப் இயர்ஸ் நம்ம வந்து சாப்பிடாம இருந்துட்டேனா அதுக்கப்புறம் கொழந்தை பிறந்த ஆறு மாசம் அப்படி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சாப்பிடாம அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த சிக்கனே பிடிக்காம போயிருச்சு பாருங்க எனக்கே அப்புறமேலு கொஞ்ச நாள் ஆச்சு பாருங்க டைம் ஆச்சு கொஞ்ச கொஞ்சமா அந்த டேஸ்ட் வாயில்ல ஒட்டிக்க
நீங்க இப்ப பேசுறது தான் தஞ்சாவூர் சலாங்கோ
தஞ்சாவூருக்குன்னு தனி ஸ்லாங்கன்னு நான் எப்பவும் போலதான் பேசுறேன்
ம் இல்ல கேக்குறேன் ஜென்ரலா கேக்குறேன்
இல்ல உங்ளுக் எதா வித்தியாசமா தெரிதா
இல்லெல்ல அது ஆ எப்டி சொல் தெரில இப்ப ஒவ்வொருத்தர் பேசும்போது நம்ளுக் தெரியுந்தானே இப்ப மதுரக்காரங்ளா ஒருமாரி பேசுவாங்க
அதான் சிஸ்டர் இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம்ல உங்க சைடு பேசுறதும் இப்ப நான் பேசுறது வித்யாசம் இருக்கா என்ன
இருக்கானு சொல்றத விட எனக்கு அது சொல்ல தெரியல சரியா ஆனா நீங்க பேச எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது ஆ அதான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப ப்ப வந்து இப்ப வந்து நீங்க பேசுறீங்க என்னால அது வந்து உணர முடியுது ஆனா இது எதனால அப்படிங்கிற மாதிரி என்னால சொல்ல தெரியல அதுக்கு சொல்றேன் நான்
ஆ ஏன்னா எனக்கு இப்ப கோயம்புத்தூர்லல்லாம் என்னங்க வாங்க அப்படி ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அந்த எனக்கு ரெண்டு பேருமே ஓரே மாதிரி கான்வர்சேஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் நார்மலா தான் நம்ம பேசி இரு
ஒண்ணுமே உங்களுக்கு சரியா தெரியலல உங்களுக்கு அப்படி தோணுது
ஒரு சில அந்த வேர்ட்ஸ் மட்டும் சாப்ப சாப்பாடுகள நீங்க வைக்கிற பேருகள் மட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு வேற ஒன்னும் இல்ல
ம் சேரி சேரி சேரி ஓகே சிஸ்டர்
செரி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க சிஸ்டர் பேசலாம் நம்ப ஆ ஓகே சிஸ் ஓகே